ஆ
சொல்லுங்கக்கா
சாப்ட்டிகலாங்க
இதா சாப்ட போறே
ம் சேரி சேரி சேரி சேரி
நீங்க என்னவண்றீங்க அண்ண வன்டாகளா
அண்ணே தேவ கோட்டைக்கு போயிருக்காக வேலக்கி
அப்ப லேட் ஆகுமா சாப்ட வர
ஆமா மூணு மணி ஆயிரு நெனைக்கிறே வர்றதுக்கு அதனாலதா எனக்கு பசிச்சிருச்சு நா சாப்ட ஒக்காந்துட்டே
நால்லா எப்பவுமே சீக்கிரோ சாப்ட்டுறவே இவரு என்னய எதிர்பாக்காதன்னு சொல்லிருவாரு
பொய் சொல்லாதிக நீங்க கால்ல சாப்பாடே பதினோரு மணிக்குதா சாப்டுவீய
இப்பல்லா வெள்ளண ஏங்க நா நா ரெண்டு ஆளா இருக்கேங்க
தெரிஞ்சா சேரிங்க இதத்தே நாங்களு நெறயா மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கோ இந்த மாசோ தா ஒங்களுக்கு ரெண்டு ஆளா இருக்க றது தெரியுதோ
பசி எனக்கு தா தாங்க முடியல வர்றீகளா இல்ல அப்டின் சொன்னே போன் போன் பாத்துக்கிட்டு படுத்திருந்தா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே சொன்னாரு நா எனக்கு தேவ போது நா சாப்ட்டுக்குவே ஒனக்கு பசிச்சா நீ சாப்ட வேண்டியதானே ஒன்னய யாரு கை ங்கிறவரையு ஒக்காந்திருக்க சொன்னானு கேட்டாரு
ம் ம் ம் நாலா இப்பெல்லா அப்டித்தா சாப்பிட்டுறது ஒரு சில நேரோ அவரா சாப்ட்ருவாரு ஒரு சில நேரோ வெயிட் பண்ண மாட்டீளோ அப்டின்னு கேப்பாரு
ஒவ்வொரு மைண்ட் இருக்கும் போலருக்கு இவரு வெயில்ல கெடந்துட்டு வர்றதுனால கொஞ்ச நேரோ படுத்துட்டு சாப்ன்னு நெனக்கிறாரு நா பாவோ பசில வர்றாகனு நா வேக வேகமா நா எடுத்து வப்பே
இவரு அதே மாரிதா பண்ணுவாரு வந்தொடனே மல்லாக்கா கொஞ்சோ நேரொ படுத்துட்டுதா எந்திரிச்சு சாப்ட வருவாரு
ஹெட் போனே எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்தறது
உம் ஆமா ம்
ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் என்ன மாரி பண்ணலானு ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு அனுப்புடுங்க அக்கா
புட்டு செய்ங்க
பிள்ளைகளுக்கு வந்தா கவினுக்கு குடுக்ற மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு தேட்ரியா நேத்தெல்லா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஒண்ணு முழுசு பிப்டி பிப்டி அவே முழுசையுமே ஒன்னையுமே திண்றிக்கே அவ்ளோ ரொட்டில்லா நா சாப்ட குடுத்ததே கெடையாது அத ஓஸ்ச்சே ஏதாது செஞ்சு குடுக்கனு நம்லால முடியவு இல்ல என்ன செய்றதுன்னு மொதல்ல தெரிய மாட்டேங்குது அன்னைக்கு ப்ரெட் பிரேட் இருந்துச்சு முட்ட இருந்துச்சு சும்மா உடைச்சிஊத்தி ப்ரெட் ஆம்லெட் மாரி போட்டு கடையில வாங்குன இந்த சொமேட்டோ சாஸ் கடந்துச்சு அத மேல தூவி இந்தான்னு குடுத்து
ம் சாப்ட்டாய்ங்லா
சும்மா ஒரு ரெண்டு நிம்ஷத்துல செஞ்சதே அவளோ டேஸ்ட்டா இருக்குன்னு அவளோ ஒரு பாராட்டு பாடிட்டு சாப்ட்ய்யா அத மாரி என்ன பண்றது
தாங்கக்கா
ஒரு நாள் ஆர்வமா சாப்ட்ரியாக்கா ஒரு நாள் கெடந்து போய்ருது ப்ரெட் நா
டெய்லி ப்ரெட்டு குடுக்கக் கூடாது டெய்லி ப்ரெட்டு குடுக்க கூடாது ப்ரிட்ஜ்ல வச்ருங்க ப்ரெட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடுங்க அந்த ஒரு நாள் எடையில உள்ள கேப் ல வேறதாவது செஞ்சு குடுங்க புட்டு செய்ங்க
ம் புட்டல்லா எங்க சாப்டுறாய்ங்க கா
பஜ்ஜி செஞ்சு குடுங்க பஜ்ஜில்லா சாப்டுவானா
பஜ்ஜில்லா ரொம்ப சாப்டு சமோசாதே சாப்பிடுவ சமோசால பெரிய ப்ராசஸ் ஓடுங்க அங்குட்டு
என்ன பெரிய ப்ராசஸ் பட்டாணி பட்டாணி பெர இது வச்சு பெரட்டல் வச்சு
என்நேரமு கிச்சன்லியே இருக்ற மாரி இருக்கு அத செஞ்சு முடிச்சா கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிரு திரும்ப நைட்டுக்கு சட்டினி வைக்க போகணு
அது வேணா உண்ம
அ டக்குனு போனம்னா டக்குனு செஞ்சு டக்குன்னு வர மாரி இருக்கணு அவே ஒரு தடவ என்னய கேட்டே உட்டுட்டா நான் ஸ்கூலவிட்டு வந்தா எனக்கு எதுவாவது செஞ்சே தரமாட்டிரமா வர வர நீ அப்டி முன்னாடியல்லா ஆர்வமா அவனுக்காக ஏதாவது எடுத்து வச்சிருப்பே போன வர்ஷம்லா இவ வருவேன்ட்டு
அப்ப நீங்க சிங்குளா இருந்திஹே அண்ணனு ஊர்ல இருந்தாங்க இப்ப அப்டி இல்லல்ல என் நேரமு அவன பத்யே நீங்க யோசிச்சிட்டு இருப்பீஹ
அத வேணா சொல்லுங்க அவனுக்கே தெரிஞ்சிருச்சு என்ன நீ பாக் க்கே மாட்டேங்ற சொல்லிட்யா
ஆமா உண்மை ஏமகளு அப்டிதா பீல் பண்ணுது சாய்ங்காலோ அது வருபோது அதுக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணு இன்னைக்காவது புட்டாவது அவிக்கலா சாய்ங்காலோ என் பொண்ணுக்கு அது ரொம்ப புிடிச்சிருக்கு
இது சோம்பேறிப்படுது புட்டெல்லா அள்ளித்திங்க அன்னைக்கு ராகி சேமியா இருக்ல அத அவிச்சிட்டு அது லேஸ் ஆ தண்ணில ஊற வச்சிட்டு எடுத்து அவிச்சிட்டு ஜீனியு தேங்காவு ம் போட்டு நெய்ய ஊத்தி கெளறி குடுத்தே மெல்லவே முடில வாய் வலிக்கு ரா இந்த வயசுல
நீங்க அது ஒழுங்க இது பண்ணிருக்க மாட்டிங்க
ந நல்லாதே பண்ணியிருந்தோ அது கொஞ்ச அது வெந்தாலே அது கொஞ்ச லப்பர் மாரி லைட்டா ஆயிருது
ம் ம் ம் அது நம்ம வீட்ல செய்ற மாரி இருக்காதுங்க ரெட்
சோம்பேறி திங்கிறதுக்கு நல்லாதே இருந்துச்சு
ம் ம் ம் நீங்க நல்லா இருந்துச்சுலா சொல்லாதீக உங்க அத்த வக்கிற புட்டையே நீங்க சொன்ன ஆளு
இல்ல உண்மையா ராகி அது நா சேமியால செஞ்சது நல்லாதே செஞ்சிருந்தா அவ நா தேங்கா மட்டு திருவி குடுத்தே அது செஞ்சா அவுச்சு ஒன்னா அத்தனைக்கி நா சொன்னே அத்த நல்லா அவிங்க நல்லா அவிங்கன்னு சொன்னே
சேரி சேரி சேரி
தே எடுத்தா ஆனா இவன் சாப்புடல அந்த மாரி சாப்புடாம கெடந்தோனா செய்யத் தோண மாட்டேங்கிது மறாநாள் எதுவு
ம் ம்
சேரி என்ற பண்றதுன்னே தெரியல ஏதாவது பண்ணனுக்கா அது ஒன்னுமே செய்துல்ல அது அவுங்க மகளுக்கு இங்கியு மத்தியான லன்ச்சு கொண்டுட்டு வருது நாலா கவினு முன்னாடி ஃபஸ்ட் இயர் படிக்கையில எல் கே ஜி படிக்க யில யூ கே ஜி படிக்கையிலல்லா சாப்பாடு கொண்டு வந்தானா மூணு மணிக்கே வந்துருவானா சாப்பாடு ஊட்டி தூங்க போட்டு சாய்ங்கால எழுத வப்பே இது என்ன பண்ணுது வந்தோன்னே அந்த புள்ள ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருது சாப்புடாம அதையவே சாப் சாப்புட வச்சு தண்ணிய குடுத்தது தூங்க வைக்க அந்த புள்ள ஏழு மணிக்கெல்லா பசிக்குது பசிக்குது பசிக்குது அப்ப ஏ தந்தன மணிக்கு பசிக்குதுன்னா நீதான போய் எந்திரச்சு போய் கட்டி வக்கணு
ஆமா அதுக்கா வெள்ளன்னு சமைக்க சொல்றாகளா உங்கள
வேகமா வந்து அப்பத்தாட்ட போயி சாப்பாடு தோச ஊத்தி தர சொல்லு அப்டின்னு சொல்லி அனுப்பி விட்ருது
தெளிவா வந்தா அப்பத்தா பசிக்குது அப்பத்தா தோசை ஊத் தி தாங்கன்னா அப் சட்டினி அர சட் டினியே வக்கல விறு விறுன்னு ஓடி போய் ஏழு மணிக்குல்லா வக்கிறா நீ ஒழுங்கா மத்தியானமே உங்க எந்தோனே ஊட்டியிருந்தா அது கொஞ்ச நேரம் தாங்கு ஒரு எட்டு மணி ஒரு எட் டு மணிக்கு சாப்புடும்ல இத்தனைக்கு வந்ததும் தூங்க வேற போட்ருது எட்டு மணிக்கு தூங்கவு செய்யாது பத்து மணிக்குத்தா தூங்கு அப்ப பத்து மணிக்கு தூங்குற புள்ளய ஒரு எட் எட்டு மணிக்கா சாப்பாடு ஊட்றதுல்லையா ஏழு மணிக்கெல்லா ஊட்டு
ம் ம்
நா ஒரு தடவ சொன்னே அத்த வந்தோன்னே அந்த புள்ளைக்கு பசி எடுக்குது
ம்
ஊட்ட சொல்லுங்க மத்தியானமு அங்க லஞ்சு சாப்ட்டு வர்றதுல்ல இப்பதா பழகுது ஊட்ட சொல்லுங்கன்னா அது போக்குலயே விடுதுகக்கா அந்த புள்ள வந்தோன்னே வேணான்னு சொல்லுதா அதனால உட்ருக்கா
அதட்டி ஊட்டுவே ஏந்தே இவுங்க இப்டி பண்ண மாட்டேங்குதுனே தெரியவே இல்ல
நாலா அடி வெளுத்துருவே சும்மா ரொம்பலா நா எங்க அம்மாட்ட வளந்துவங்க நாலா எங்க அம்மாலா மிதி மிதின்னு மிதிச்சுருவாங்க என்னைய ஆ ஏ இஞ்சிருங்க அன்னைக்கி எங்க சி த்தப்பா எறந்ததுக்கு போயிருந்தேல்ல
ம் ம்
அப்ப எங்க மா அத்த பைய வந்துருந்தாப்புல அவரதா அவரோட தம்பியதா எனக்கு கல்யாண பண்றதா ரெண்டு பேர்ல ஒரு ஆள என்ன கல்யாண பண்றதா போல சொல்லியிருந்தாங்க பட் அவுங்க அம்மா வந்து காசு காசுன்னு இது பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பக்கத்தூர்ல பொண்ணு எடுத்துருச்சு செரியா சென்னை செட்டில்டுங்க அவிங்க
நீங்க படிக்கறதுக்குள்ளயே கல்யாணம் பண்ணி வெச்சிருப்பாங்களே வேகமா பண்ணிரு வாங்கே
பண்ட்டு அன்னைக்கு எங்க சித்தப்பா செத்த அன்னைக்குன்னு வராரு அவருக்கு ரெண்டு புள்ளைய செரியா
ம்
நா என் மக இசா இசானி அப்பா மூணு பேர் நின்னுகிட்டு இருக்கோ உங்க அண்ணே உங்க அண்ண நிக்கும்போ இதே சொல்றாரு இதேயென் மொற பொண்ணு பாத்துக்கங்க அப்டின்னு பக்கத்துல இருக்க மூணு பேர்ட்ட கெழவிங்களிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அந்த கிழவன் அததன் சொன்னாவுங்க அந்த கிழவன் ஆமாடா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டு நீங்க வெளியில போய் கல்யாணம் பண்ணிப்புட்டு இப்ப வந்து என் மொர பொண்ணாம்ல மொல பொண்ணு அப்டிங்கிறாங்க
அப்றோ வேற என்னத்த கேட்பாக
அதோட பேசாம சிரிச்சிட்டு போயிட்டாரு பேசாம எதுமே சொல்லல அவிங்களுக்கெல்லா காசுதாங்க பெருசு காசு காசுனு அலையறாங்க இன்னைக்குந்தா எங்க அத்த கேஸ் போட்டிருக்கா வீடு வந்து கையாட்டில இருக்க வீடு இருக்குல்ல அந்த வீட்ல வந்து மூணு பங்கா போடலா பொம்பள புள்ளைக்கு சேத்து
அப்டிதே இந்த தேவியை வெச்சுதே நான் சொல்றேன் தேவிக்கு அஞ்சு தாய் மாமா அதல தேவி வயசுக்கு வந்ததப்ப அது க்கு அம்மா இல்லையல்ல யாரா ஒரு ஆள் பொண்ணு எடுத்துக்கங்கன்னு சொல்லிருக்காவ வேல இந்த புள்ள படிக்கிறதுக்குள்ளயுமே வேக வேகமா கல்யாணம் பண்ணி வெச்சிடாங்கனா இந்த புள்ளைகிட்ட வ வந்து வரதட்சணை எதுவு வ வராது நக எதுவு போட மாட்டாவ நம்மளே போட்டுக்கற மாரி இருக்கு அப்டின்னு இந்த புள்ளைக்கு வெளில பாத்துருவோ அப்டின்னு வே வே எங்க அம்மா ப படிக்க படிச்சிக்கிட்டு இருந்துச்சான் அப்பயே அவு அவுளுக்கெல்லா பொண்ணு பாத்துக்கிட்டு இந்தாகனா அதுலயு ஒருத்தர் மிஞ்சிட்டாரு போல மா பொண்ணு கெடைக்காம
ம்
அவர கல்யாணம் பண்ணுவோமா செய்வோன்னு எல்லாரும் பேச சொந்தத்துல பொன்னெடுக்க கூடாதுபா இவனுக்கு நாங்க ஜாதகம் பாத்தோ மூணு எடத்துல ஒரே மாரி சொல்லிட்டாவ தேவிய வெளிய கல்யாணம் பண்ணி குடுத்துருவ தேவிக்கு கல்யாண வயசு ஆயிருச்சு அப்டின்னு சொல்லி இதுக்கு மாப்புள்ள பாக்க ஆரம்பச்சிட்டாகலா
அப்டிதாங்க பண்ணிட்டு இருக்காங்கே இப்ப இப்ப என் நாத்தனா அப்டிதா கேஸ் குடுத்து வெச்சிருக்கு ராம்நாடு ல கேசு குடுத்து இன்னைக்கு எங்க அப்பா வாயிதாவுக்கு போயிருக்காக
ஆனா இது என்னவோ எனக்கு நல்லதுதான் தோணுது சொந்தத்துல பண்ணிக்கிட்டு மே கொண்டு பிரச்சனைய இழுத்துகிட்டு சண்டயா நாரு
நான் என்ன சொல்றேன் உன்னைக்கு நீ வீ ட்ல வந்து பங்குக்கு வரில்ல அப்ப அன்னைக்கு நீ என்னைய பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு ரெண்டு பங்கு கேடைச்சிருக்கும்ல்ல
ஒரு சில வேருதான் குடுப்பாக ஒரு சில வேருதான் குடுப்பாக நீங்க சொல்ற மாரி எல்லாரு செய்யமாட்டாவ எல்லாரு சொந்தத்துல தானேப்பா எடுத்திருக்க பண்ணிருக்க அவுகளே கஷ்டப்படறா செய்யறான்ற மாரி மாத்தி
யாரு எங்க அப்பா அம்மாவா நீங்
உங்கள நா சொல்லல எல்லாருன் சொல்ல மாட்டாங்குறேன்
அப்டிதான் பண்ணி வெச்சிருக்காங்கே இப்ப கேஸ் போய்கிட்டு இருக்குதா ஆனா எங்க சித்தன் அன்னைக்கு எங்க அ சித் சித்தப்பா செத்தப்ப எங்க அத்த எங்க அத்தப்பையன் எல்லாரு என்ட்ட வந்து நல்லா பேசுறாய்ங்க எங்க அப்பா மொறச்சுகிட்டே இருக்காரு என்னய
அது
ஆ நம்மள கோத்து உட்டு போறாய்ங்க இவிங்க நானே எப்படா சேப்பாய்ங்கன்ருக்கே நான் பேசாம விறு விறுன்னு போயி எங்க அம்மா வீட்லதா உக்காந்திருந்தே புல்டே அவிங்க ரெண்டு பேரும் வரவே இல்ல ஏன் தம்பி வந்தவே வெளியிலே சேர் கடந்துச்சா அதுல உக்காந்தே எங்க அம்மா டீ கேட்டே விறு விறுன்னு எங்க அம்மா வந்து ஊத்தி தாப்பான்னாங்க நாந்தான் டீ போட்டுக்கிட்ருந்தே ஊத்தி குடுத்தே குடிச்சுட்டு கெளம்பி திருப்பி போயிட்டே அங்குட்டு வீட்டுக்குள்ளே வரல நா ஏன் மகன் ஏன் வீட்டுக்கார் மூணு பேருந்தா உள்ள உக்காந்துருந்தோ
சேரிக்கா இருங்க அந்த அவர் வந்துட்டார் நான் சாப்பாடு வைக்கிறே அடிக்கிறே
செரி சாப்புடுங்க நானும் சாப்ட்டு கூப்புட்றே
ம் சேரிக்கா
ம் பாய்
ம்